ஹலோ
ஹலோ மேடம்
ஆ சொல்லுங்க சார் நல்லாருக்கீங்ளா ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக் ஆ சொல்லுங்க சார்
சங்க மேடம் அவரு மேடம் ஆ இல்லங்க மேடம் அவரு ஃப்ரெண்டோட இதுக்கு ஒன்னு போயிருந்தே ஃபங்க்ஷன் ஒன்னு ஏதோ ஃபங்ஷன் வேன்னா அப்டிங்க வீட்டு வாசல்ல எல்லாம் கோலம் போடுவாங்க
அங்கே கோலம் கூட இல்ல அப்பல்லா கோலம் கூட இல்ல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு என்னடா கோலம் கூட இல்ல அப்டின்னு இல்ல யாருக்கும் போட தெரியாது சொல்றாங்க
ம் சேரிங் சார்
பாருங்க எப்டிருக்காங்க அந்த காலத்துலேல்ல எப்டி கோலோ ஒரு ஃபெஸ்டிவெல்னா
ஆமாங் சார் ஆமாங் சார் முன்னு நாளே முதல் நாளே சாணிகள எடுத்து வச்சிட்டு
ம் சாணிக்கு டிமாண்ட் இருக்குங்க சாணிக்கு டிமாண்ட்ருக்கு
ஆமாங் சார் இப்பலாம் மாடை சார் ஆமாங் சார் ட்ட மாடுமே யாருமே வளர்க்குறதில்லைங்க எதோ இந்த கிராமப்புறங்கள்ல தா ஒர் ஒரு சிலர் மாடு வெச்சிருக்காங்க அவுங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு மாடு ரெண்டு மாடு அந்த மாரிதா வெச்சிருக்காங்க மாடு இல்ல சாணி போட்ற பழக்கமு இல்ல இப்ப பாத்தீங்ன்னா சார் நெறையா அபார்ட்மெண்ட் ஆகி போச்சு கோலங்கிறதே கொழந்தைங்க மறந்துட்டாங்க ஆமாங்க ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வாசல்ல ஒட்டிக்கிறாங்க சார்
அது ஒண்ணுங்க இன்னொன்னு என்னன்னா வீட் ட்டுக்கு வாசல்ன்னு ஒண்ணு இருக்கான்னு இப்ப ஏது தெரிய மாட்டீங்கு யாருக்கு வாசல்னா என்னன்னு கேக்குறாங்க
ப்டி அந்த மாரி இருக்குது இல்லைங்களா அதுலயு வா பாத்தீங்கன்னா ஸ்டிக்கரு இது பண்ணிக்கிறாங்க அதிகபட்ச பேர் பாத்தீங்கன்னா இந்த அ வ டேர் டேர் கேஸ் போட்டுக்கறாங்க டேப்பரு டேப்பர்ல பாத்தீங்கன்னா மஞ்ச கலர் பெயிண்ட் அடிச்சு வுட்டர்றாங்க கேட்டா சாணிக்கு பதிலா அதுங்களாமா
பாருங்க எந்த அளவுக்கு சோம்பேறியா இருக்காங்கனு
ஆமாங் சார் கோலோ யாருமே போட்றது இல்லைங் சார் முன்ன முன்ன இருந்த மக்கள் வந்து அது வந்து ஒரு திருவிழா மாரி எடுத்து பண்ணுவாங்க உங்க வீட்டு வாசல்ல நல்லா போட்ருக்கீங்களா எங்க வீட்டு வாசல்ல நல்லாப்
அத ஒரு போட்டியே வப்பாங்க போட்டி வச்சு அத்தன கோலத்துக்கு மா மார்க்கு குடுத்து
ஆ கண்டிப்பாங் சார் கண்டிப்பாங் சார் இப்போ வந்து அந்த மாரி ஆ ஆமாங் சரி இப்ப இதுல எல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த அ தின தினகரன் தினத்தந்தி அந்த மாரி பத்திரிகைக்காரவங்களா
ஆமாமா அவுங்களு வன்ட்டு போட்டி வப்
இப்ப நடத்துறாங்க நடத் த்தி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகெண் ப்ரைஸ்லாம் தராங்க சார் அதுலா நறையா பேர் போடுறாங்க தாங் சார் ஆனா அதிகபட்ச பேர் யாரும் போட்றது இல்லைங்க சார் அதெல்லாம் இந்த முன்ன இருந்தவங்க மட்டும் தாங் சார்
அது பழையாளுங்க மட்டும் போட்றாங்க புதுசா இருக்குறவங்க அத யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னாப் இப்ப குழந்தைங்க கையில போனு அப்பறோ அந்த மாரி போனங்காட்டி ப்ப அப்ப அது ஒரு என்டர்டெய்ன்மென்ட்டு இருந்தது போட்டுட்டு இருந்தாங்க ஆமாம்மா
ங்க சார் சுமாரு பத்து குழந்தைக சேர்ந்து நல்லா விளையாடுவாங்க முன்னா இருந்த காலத்துல பாத் த்தீங்ன்னா ஒரு பத்து பிள்ளைங்க சேர்ந்து ஆ
புள்ளைங்க புள்ளைங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கோலம் போட்றதுக்குலா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இப்ப அந்த மாரி யாரும் காட்றது இல்ல
ஆமாங்க சார்
ஆ ஒரு பெஸ்டிவல்னா அந்த இன்னைக்கு உங்கச்சும் எந்த கோலம் போடுவாங்க ரேட்டு வந்து கோல்லம் போடு
அது ஒரு இதாவே பண்ணணும் முதல்ல நேரத்துல எந்திரிச்சு பழக சொல்லணும் சாணி தெளிச்சு கோலம் போடுங்கன்னு சொல்லணும் அப்ப இருந்த அம்மா க்கெல்லாம் அந்த மாரி இருந்தாங்க இப்ப இருக்க அம்மாக்கல்லாம் எந்திரிச்சியா டியூசன் போனையா அத படி இது ஒரு இது மாரி சொல்லித்தரணும் அவுங்க சொல்றது இல்லைங்க சார் அதனால எல்லாம் இப்டியே மறந்துட்டு வர்றாங்க சார்
தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு கலாச்சாரத்திலயு ஒண்ணுன்னா காணாம போயிட்டு வருதுங்க
ஆமாங் சார் ஆனா ஃபாரின்ல கூட பாருங்க எல்லாரும் கோலம்ல்லாம் அவுங்க விரும்பி போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சித்திரக்கண் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த அத்தைப்பூக்கோலம் சொல்லி பூக்கோலம் போடுறாங்க அப் அப்பறோ எ ஏதோ ஒரு பெஃஸ்டிவல் வந்துச்சுன்னா எல்லாமே நல்லா பண்றாங்க நம்ம ஒரு பக்கோ ஃபாரின்
ஆ இப்ப அந்த ஊர் திரு கோயில் திருவிழால்லாம் போடுவாங்க சூப்பர் சூப்பரா கோலம் போடுவாங்க அதுக்குன்னு தனி இடம் குடுத்து அது ஒரு ப போட்டி வச்சு அதுக்கு பரிசு குடுத்து அது எவ்ளோ சந்தோச சமா இருக்கும் அவ அந்த அப்ப போயிட்டு அவுங்க வந்து ச்சை இது நல்லா இருக்கு இந்த மாரி இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாரி இருந்தா நல்லா இருக்கணும் அதுக்கு நம்மதான் கரெக்டா ரெடி ஆகணும் அது வந்து அது அது நம்ம கொஞ்சம் கிராமஸ் சைடு போனோம்னா அந்த மேரி பெஸ்டிவல் இருக்கும் போது அந்த மேரி நமக்கே வியப்பா இருக்கும் ஏன்னா எந்த மாரில்லாம் கோழைங்க போறாங்களேன்னு அந்த அளவுக்கு வந்து அந்த மாரி கோலம் சூப்பரா போடுவாங்க இப்ப அந்த அதெல்லாம் யாரும் கத்துக்கறதுல்ல போடுறதே இல்ல ஃபஸ்ட் எல்லாம் இங்கேயாவது பொங்கல் பாத்தீங்கன்னா ஒரு தெருவு போனோம்னா அத்தன கோலம் இருக்கும்
ஆ ஆமாங்க சார் ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கோலப்பொடி வி விக்கிறவங்க கிட்டயே அந்த ஸ்டிக் மாரி ஒண்ணு வச்சுக்கிறாங்க சார
ஏ இப்ப எல்லாம் எல்லாமே ரெடிமேடா வந்துருச்சுங்க அது என்னமோ தட்டு மாரி இருக்காங்க தட்டு மாரி வச்சுறாங்க கோலப்பொடி போட் ட்டு அது தேய்ச்சு உட்டுறாங்க அது கோலம் ஆயிடுது
சரி சேரி எதோ அப்டியாவது போடுறாங்களே சேர் ஆ
மக்கள் சோம்பேறி ஆயிட்டாங்களா இல்ல சோம்பேறியான மக்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக் குனு சொல்லி குடுக்குறாங்களான்னு ஒன்னு தெரியமாட்டிங்குது
இல்லைங்க சேர் இப்ப நம்ம புள்ளி வச்ச கோலம் போட்றோ ஆ போடுவங் சார் போடுவங் சார்
ஓ அப்படிங்களா சேரி சேரி
இப்ப சமீபத்துலக் அப்டி எங்க ஃப்ரெண்டு் ஒருத்தவங்க கோலம் போட்டு செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க சார் செகண்ட் ப்ரைஸ் மூணாயிர ரூவா வின் பண்ணாங்க மூணாயிரம் ரூபாவு ஒரு ஹாட் பேக் ஒன்னு குடுத்தாங்க சார்
பரவாயில்லைங் பரவாயில்லங் பரவாயில்ல
இந்த நியூயர்க்கு வெச்சிருந்தாங்க சார் நாங்க வந்து ஒரு தட்டு வாங்குனங் சார்
தட்டுவாங் சேரி தட்டோ டப்பாவோ எதோ ஒன்னு பிரைஸ் கெடச்சுருச்சுலங்க
ஆறுதல் பரிசு மாரி தட்டு குடுத்தாங்க சார் அவுங்க வந்து மூணாயிர ரூவா பணமு ஒரு ஹாட் பேக்கு வாங்குனாங்க சார் எனக்கு அவுங்க வாங்கினதே பெரிய சந்தோஷன் தாங்க சார் சேரி நம்ம முடியல நம்ம ஃப்ரெண்டு வாங்கிருக்காங்க ஆமாங்க சார்
பரவால்ல பரவால்ல அப்டிதா என்கரேஜ் பண்ணுங்க
ஆமாங் சார் அவுங்க நல்லா போடுவாங்க சார் ஆ கோலன்னா எல்லா போட்டியிலயுமே எங்க போட்டி வெச்சாலு கலந்துக்குவாங்க சார்
பரவால்லைங்க அப்டிதா இருக்கனுங்க
ஆமாங் சார் அவுங்களே அ எட எடம் மட்டுதாங் சார் குடுப்பாங்க நம்ம வந்து சாணி சாணி பொடி கலரு வெள்ள கலர் கோலப்பொடி கலர் கோலப்பொடி எல்லாமே நம் மதாங் சார் எடுத்துட் போகணு நா வந்து கூட கொஞ்ச சப்போர்ட் பண்ணுவேங் சார் அவுங்களுக்கு இந்த கலர் போடுறதுல அவுங்க மெயின் கோலம் போட்ருவாங்க சார் இந்த கலர் குடுக்கறக்கெல்லா சப்போர்டிங்கா ஆள் வேணு இல்லைங்களா அதுக்கு வந்து நா கொஞ்ச ஹெல்ப் பண்ணங் சார் ஏனா ஒருத்தரே பண்ணனுனா டைம் ஆயிரு அவுங்க வந்து ஒரு மண்நேரோ
ஆ
ஒரு மண்நேரோ ஒன்ர மண்நேரோ அந்த மாரி டைமிங் சார் அப்ப ரங் கோலினா அதுக்கு ஒரு தனியா ஒரு இதுங் சார் இப்ப புள்ளி வச்ச கோலனா அதுக்கு தனிய ஆமாங்க சார் அந்த மாரி பிரிச்சு உட்ருவாங்க சார் ஆமாங் சார் குட்டி புள்ளைகளுக்கெல்லா குட்டி ரங்கோலிங் சார் பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ரங்கோலி அந்த மாரிங் சார்
அப்ரோ பரவால்லைங்களே ஆனா கோலம் போறக்கு எப்டியு ரெண்டு பேரு வேணு இல்லைங்களா ரெண்டு பேரு மூணு பேரு வேணு இல்லைங்களா ஆமாங்க
அவுங்க போட போடவே நம்ம கலரு அப்டியே குடுக்க ஆரம்பிச்சிருனுங் சார்
ஆமா அப்பதா அவுங்களுக்கு ஈஸியா முடியு அது இல்லன்னா அது லேட்டாயிரு
ஆமாங் சார் ஆமாங் சார் அதுலயுமே சில டைம் எங்களுக்கு லாஸ் அந்த கோலத்துல பாத்தீன்னா கலர் பத்தாம போயிருச்சிங்க அப்பறம் பக்கத்துல போய் தா கொஞ்சொ அவுங்க யூஸ் பண்ணிட்டு மிச்சம் வச்சிருந்த கலரல்லா வாங்கி அஜஸ் பண்ணி போட்டாங்க அப்றொ நாங்க கலர் வேற பத்தாம இப்டி போட்ருக்கோமே நமக்கு பரிசு கெடைக்குமான்ற ஒரு இது என் ஃப்ரெண்டுக்கு இருந்துட்டே இருந்துச்சுங்க ஆமா டா அப்பறம் பாத்தா செகண்ட் ப்ரைஸ் நா வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணதுக்குப்புறம் தா சந்தோஷ ஷமாவே இருந்துச்சு அவுங்களுக்கு
பரவால்ல பரவால்ல எதுமே இல்லாம டக்குன்னு ரெண்டாவ்து ப்ரைஸுக்கு வந்ட்டீங்க
சார் அந்த போட்டில எல்லாருமே போட ஆரம்பிச்சட்டாங்க சார் நாங்க போனதே லேட்டுங்க கலர் பொடியு இங்க போய் கட கடயா அலைஞ்ச நால லேட்டாயிருச்சிங்க சார் அந்த டைம்ல கலர் பொடி கெடைக்கலைங்ளா அப்ப நாங்க எல்லாத்துக்கும் பின்னால தான் போனோம் போய்ட்டு எல்லாருமே கோலம் போட்டு கலர் முக்கா வாசி முடிக்க வந்துட்டாங்க நாங்க வந்து ரொம்ப ஒரு அவுங்களுக்கு அப்றம் ஒரு மண் நேரொ லேட்டா போய் இந்த ஆ இந்த பரிச வின் பண்ணிருக்கோ அதனால அந்த பதட்டொ இருக்கதானுங் சார் செய்யு
அப்ப நீங்க ஒரு டைலாக்க நீங்க பேசிருப்பீங்க எப் எப்போ வரன்றது முக்கியம் இல்ல எப்படி வரன்றது
இல்லைங் சார் அந்த மாரிலா இல்லைங்க சார் இல்லைங் சாரு ஒரு பதட்டத்துல போட்டோமே நமக்கு பரிசு கெடைக்குமான்ற மாரி ஒரு இதுதாங் சார் சார் மத்தபடிய எல்லா ஒண்ணு இல்லங்க சார் ஆ அப்டிங்ளா சார் சேரிங்க சார் சேரிங் சார் பாக்கலாங் சார் கூப்பிறேங்க சார்
ஓகேங் மேடம் ஓகே ஓகே
ஆ சேரிங்க சார்